வணக்கம் யமுனா வணக்கம் வணக்கம்
ம் தடா
ஆ இப்பவும் உங்க உங்களோட தொடர்புல ஒரு சில சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்
இல்ல தோழர் எனக்கு இதாக எனக்கு போரு இருக்கே செரி சொல்லுங்க தோழர் இன்னைக்கு எத பத்தி பேசலாம்
ஆ ஓ ஆ இல்ல நம்ம ஆல்ரடி நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி இன்னும் முழுசா முடிக்கலைன்னு நினைக்கிறேன் சோ நம்ம அதையே தொடர்ந்து பேசலான்னு நினைக்கிறேன்
ம் சொல்லுங்க தோழர் சொல்லுங்க
ஆ ஆ இப்போ உலக நாடுகள்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காங்க அபாய எச்சரிக்கைன்னு கூட சொல்லலா அது பார்த்தீங்கன்னா அந்த பசிஃபிக் பெருங்கடல் அடில உருவாய் இருக்கிற ஒரு சூப்பர் எல்லினோ அப்டின்ற ஒரு பேரு வச்சிருக்காங்க அந்த அபாய எச்சரிக்கைக்கு
ஓ அப்டியா ம்
ஆமா அது என்னன் பார்த்தீங்கன்னா ஒரு க பசிஃபிக் பெருங்கடல்ல ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக் கீழ கடல் இன்னு சூடாதா இருக்கு அதாவது இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே ஒரு கடல் மேற்பரப்பு செரி கடலுக்கு அடிலையு செரி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந் து சீரா இருக்கு இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்புடி இதே சூழ்நல வந்துச்சோ அதே சூழ்நல நூத்தி ஐம்பது வருட வருடங்களுக் அப்பறமாவு இப்ப அதே சூழ்நல வந்திருக்கு தா வந்துட்டு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் வந்துட்டு நம்ம இந்தியா அதாவது ஆசிய கண்டங்கள் அது போக இல்லாம ஆஸ்திரேலியா இது போன்ற கண்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கைய குடுத்துருக்கு இதனால என்ன வரு அப்டின்றதையு நம்ம இங்க வந்து உலக மே மேல்நாடுகள் வந்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காங்க இத வந்து நம்ம சாதாரணமா நம்ம வந்துட்டு எப்பவுமே எடுத்துக்க கூடாதுன்றதையு அ கண்டிப்பா மேற்கோள் காட்டியே காம்ச்சிருக்காங்க இதுல என்ன மாரியான விஷயங்கள் நம்மள தாக்க அப்டின் நெனச்சிங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் மேர் படலா அதாவுது வெப்பம் சுட் டெரிக்கலா நம்மள அதே மாரி இதே காலகட்டத்துல ஒரு ஆண்டுக்குப் பெய்யக்கூடிய மழையின் சராசரி விகிதம் ஒரே நாளுல கூட நமக்கு வந்து மழை பெய்ஞ்சு நம்ம வெள்ளக்காடு ஆகலா இந்த ரெண்டு சூழ்நிலையு மாறி மாறி வரம்போது ஒரு ஆண்டுக்குப் பெய்கிற மழ ஒரு நாள்லையு நம்மள வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தா வெப்பத்த தாங்க முடியுன்ட்ற இருக்கும் போது மிகப்பெரிய வெப்ப அலை வீசி நம்மளோட விவசாய தா நம்மளோட பெரிய நமக்கு வந்து வாழ்வாதாரன்னா அந்த வாழ்வாதாரத்த அழிக்கறதுக்கு மழை அதிகமாக பெய்ஞ்சாலு வாழ்வாதார அழியு அதே மாரி அதிகமான வெப்ப சூழ்நிலை இருந்தாலு நம்மளோட வாழ்வாதாரோ அழியு இது ரெண்டு நடக்கு அப்டின்றதுக்கு நம்ம ஆசிய கண்டத்துக்கு அதுபோக இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாரி ஒரு மிகப்பெரிய நம்ம கடக மத்திய கடக ரேகன் சொல்றோ பாத்தீங்ளா அந்த கோட்டுக்கு கீழ நம்ம ஆஸ்திரேலியா நம்மளோட தெற்கு ஆசிய நாடுகள்லா வருது
ம்
சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்ப வந்து இந்த சூப்பர் எல்லினோ அப்டின் பேரு மேலை நாடுகள் வச்சிருக்கிற அந்த இப்ப வந்த அ ஒரு அபாய எச்சரிக்கை நம்மள தாக்கு இது எப்பத்துல இருந்துன்னா நம்ம ஜூன்லருந்து ஆரம்பிச்சு அடுத்து வரப்போற செப்டம்பர் அக்டோபர் வரைக்கி இந்த நாலு மாசங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில வந்துட்டு இது நம்மள வந்து கண்டிப் பான மொறையில ஒரு பேரழிவ குடுக்கு
தோழ இப்ப வந்து எதனால வந்துட்டு பூமி வந்து சூடாகுது நீங்க நெனைக்கிறீங்க
சூழ் வே பூமி சூடாகறதுக்கு கார்ணோ பல பல காரணங்கள் இருக்கு அதாவது இப்போ முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆ ஓசோன் படத்துல ஓசோன் படலோன் சொல்லிக்கிற நம்மளோட ஓசோன் படலத்துல வந்துட்டு ஆ சில குறிப்பிட்ட அளவு வந்துட்டு சேதங்கள் இருந்துச்சு அப்டின்றாங்க இப்போ அந்த சேதங்கள் வந்து அதிகரிச்சுகிட்டு போகுது அதுக்கு கார்ணொ என்னனா நம்ம சு ற்று சுற்றுச்சூர சூழல வந்து நம்ம தூய்மையா வைக்காததுக்கு ஒரு மிக பெரிய காரணோ அது வந்துட்டு
கார்ணம்தா இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நெகிழிய எடுத்துக்கிட்டீங்கனா நெகிழி வர்றதுக்கு நீங்க சொன்ன மாதி ரி நெகிழி வந்துட்டு நம்ம அதிகமான பயன்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாய்ருச்சி அது வந்து நெகிழி வந்து ட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கைல ஒரு மிக பெரிய ஒரு முக்கிய எடத்த புடிச்சிருக்குன் சொல்லுவே அது நீங்க அத ஒத்துக்கிறீங்களா விஷ் அந்த விஷ்யத்த
ஆமாமா கண்டிப்பா ஏனா வந்துட்டு அ நம்ம வந்து ஒரு கடைக்கு போனா கூட நம்ப அந்த நெகிழிப் பையதா நம்ப பயன்படுத்துவோ அத தவிர்த்துட்டு இந்த துணிப்பைய பயன்படுத்தலா ஏனா கார்ணோ வந்துட்டு நெகிழி வந்து அது மக்குறதுக்கு வந்து ரொம்ப வருடங்கள் ஆகுதில்லயா இப்ப வந்து துணிப்பைனா அப்டி கெடயா
பல வருடங்கள் பல நூறு வருடங்களுக்கு மேல ஆகுது
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ம் அதனால நம்ப வந்துட்டு அத தவிர்த்துட்டு நம்ப துணிப்பைய பயன்
இப்ப அது மா அது கார்ணோ அ தே மாரி அது வந்து வா அது வந்து வா தாவரத்தோட வந் து உயிர் மூச்சயே நிப்பாட்டுது மண்ணுக்கடில போம்போது இதோட ஆ அது வந்து பூமியோட மேற்பரப்புல்ல இருந்துட்டு அது பூமில ஃபுல்லா வந்துட்டு ம க்காம அது அப்டியே அதுக்கு மேல் பர மண்களா போயி மழைல மழை வானத்லந்து பொய்ற மழை வந்துட்டு பூமில முழுசா எறங்காம அந்த நெகிழி பைகள வந்து தக்க வைக்கனால கீழ நிலத்தடி நீரு வளமு கொறஞ்சு போச்சு அப்பிடியே அந்த நெலத்தடி நீீர் இருந்தாலு அந்த ம அந்த நெகிழியோட தன்மையினால அது மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆ ஒரு நச்சுத்தன்மையா மாறிக்கிட்டு வருது
ஆமா தோழ ஏனா வந்துட்டு இப்போ இந்த ம இந்த சொல்லுங்க சொல்லுங்க
இப்போ அதனால வந்துட்டு இப்போ ஆ நம்ம குடிக்கக் கூடிய தண்ணியு கெட்டுப்போச்சு நம்ம வந்து ட்டு தாவரங்கள் உரிஞ்சுக்கிற தண்ணியு கெட்டுப்போச்சு இதனால மரங்கள் இப்ப பாத்தீங்னா ம எ ல்லா ஒரு பெரிய சிட் ந பெரிய நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆ ஆ அடுக்குமாடி கட்டடங்கள் நெறைய வந்துருச்சு ஆனா அந்த அடுக்குமாடி கட்டடங்கள் வருது அங்க வந்து ட்டு ஹா ஒரு ஒரு மரோ ஒன்னு நட்றதுக்கான சூழ்நிலருக்கா இல்ல எல்லா எடமு அடைச்சி ஒரு பி ஒரு ஒரு கட்டடத்த கட்டிறாங்க மரோங்கறது வந்து இல்ல இப்ப நம்ம அப்டி இல்லன்னா காத்து எப்டி நமக்கு கெடைக்கு காத்து இல்லாம இங்கு உள்ள புகை இங்கயு நம்ம உள்ள சுவாசிக்கிற கா த்துல வந்துட்டு இங்க வந்து வாகனங்களோட நச்சு புகை வந்துதா நம்ம சுவா சுவாசத்துலருக்கு சொல்லுவாங்க எல்லாரு ஆ எழுவத்தி ஒரு பர்சன்டேஜி வந்துட்டு நைட்ரஜன் இருக்கு அப்பறோ இருவத்து ஒம்போது பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இரு க்கு அப்டின் நறைய சொல்லுவாங்க இப்ப அந்த ஆக்சிஜன்ல பாதியு பாதிக்கு பாதி கொறஞ்சிட்டு வருது மனுஷனு சுவாசிக்க இருவத்தொரு பர்சன்டேஜி வந்துட்டு ஆ
ஆமாமா கண்டிப்பா இல்ல இத வந்துட்டு நம்ப கொஞ் இது கொஞ்சோ முயற்சி எடுக்கணு இல்லையா கொறைக்கணுங்கறதுக்காக இப்போ வந்துட்டு நம்ப குடும்பத்தோட எங்காது வெள்ல போனா மட்டு நம்ம இந்த நான்கு சக்கர வாகனங்கள் பயன்படுத்திக்கிட்டு மத்த நேரத்துல இருந்து இரண்டு சக்கர வாகனங்கள இல்னா இந்த மிதிவண்டியவோ பயன்படுத்திக்கலா ஏனா அந்த கலத்துல வந்து மிதிவண்டி மாட்டு வண்டி இது ஏறுனுச்சு அதுனால அவ்வளோவா இந்த கார் மாசுபாடு இல்ல ஆனா இப்ப வந்துட்டு அப் கடையாது இப்ப எல்லா வீட்டுக்கு ஆ நான்கு சக்கர வாகனம் கட்டாயமா இருக்கு அப்ப இரண்டு சக்கர வாகனம் எல்லாரு ஆளுக்கொன்னு எடுத்துட்டு போனா பெற என்னா பண்றது
இதோட பயன்பாட வந்துட்டு நமக்கு எப்பிடி இவ்வளோ நாளா கழிச்சு இந்த சூழ்நலை மாறுபாடு இவ்ளோ கூரோ கொண்டு வந்து விட்டுருக்கோ அதே மாரி இந்த விஷியத்த நம்ம வந்து இன்னைக் கு ஒவ்வொரு ஆளு க்ள தன்னு தன்னோட சுய மனித ஒழுக்கத்தின் காரணமா கொண்டு வந்தோம்னா பின்னாடி வர சந்ததிகள் நல்லா இருக்கணுனா இப்ப எல்லாரு அதோட தன்னோட சுய ஒழுக்கங்களா மாறி அத கொண்டு வந்தா பல பழக்க ஃப் வழக்கத்து கொண்டு வந்தா மட்டு்தா அது மாற்ற முடியு அதுக்கு என்னதா அரசாங்கோ எவ்வளவு முயற்சிகள் எடுத் தாலு அதுதா தன்னோட சுயமனித ஒழுக்கம்னு ஒண்ணு வந்து அது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தா இதுக்கான ஒரு விடிவு காலமு கெடைக்கூ நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்லதா நல்ல குடிக்க நல்ல தண்ணீர் அப்றோ வந்துட்டு காற்றுவ நம்ம குடுத்துட்டு போகறதுக்கு ஒரு கண்டிப்பா இருக்கூ பட் ஆனா அது அது வந்து நடக்கறதுக்கு சில பல வருடங்கள் எடுக்கலா
ம்
அது மாரி இப்போ நடக்கற சொல்ல போனா நம்ம வந்துட்டு இப்போ நடக்க போற பாத்தீங்கன்னா இப்ப அந்த சூ இந்த சூப்பர் எல்நினோனு பேரு வச்சு மேல நாடுகளல வச்சிருக்கிற அந்த பேரு ஆ எந்த அளவுக்கு பாதிக்க போறோ அப்டிங்கிறத நெனச்சாலே ய உ உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்க வருது அதுவு பாத்தீங்கனா இப்ப செய்தித்தாள்கள்யு செரி செய்யி நம்ம அ தொலைக்காட்சிகளையு சரி அந்த பாத்திங்கன்னா அத பத்தி திருப்பி திருப்பி போட்டு காமிக்கும் போது நம்ம நடக்கறத எல்லா பாத்துட்டு இன்னு நம்ம என்னென்னல்லா அந்த அ ஏ நம்மளோட காலகட்டத்தில் இன்னு என்னென்ன மாரியான சேதங்கள் என்னென்ன மாரியான மாற்றங்களலா நம்ம நன பாக்க போறோ அப்டின்றத நனச்சாலே
கண்டிப்பா தோழி ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா தோணு ம் ஆனா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இப்ப வந்து இப்பே நமக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கில்லையா அதனால கொஞ்சோ இன்னு ஒரு ஒரு கொஞ்ச வருஷத்துல நம்பல்லா வாகனங்கள் பயன்படுத்த நிறுத்தி விடுவோமானு நெனையா கேக்க கே நெனைக்கிறே தோழர் நீங்க என்ன நெனக்கிறீங்க அத பத்தி
இப்போ இது வந்துட்டு இப்போஸ் அ இப் அ இப்ப நம்ம எரிபொருள் தட்டுப்பாடு எல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு தற் காலிகமா இருக்கலா ஏனா நம்ம வந்துட்டு ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா பக்கத் து நாடுகள தா நம்பியிருக்கோ எரிபொருளுக்கு வந்து என்னைக்குமே பாத்தீங்கன்னா த ப பக்கத்து நாடுக நம்பயிருக்கும் போது நம்மளோட ஆ அ நம்ம வந்து எரிபொருல தன்னிறைவு பெறல இப்போ வந்து அது வந்து மத் த நாடுகள தா நம்ம எதிர்பாத்துட்ருக்கோ இப்போ மத்த நாடுகள் வந்து இப்போ இந்த போர்க்கால காலகட்டத்துல ஆ அவங்க பாதிக்கப்படும் போது அவங்க ஏற்றுமரி பண்றது நம்ம இங்க இறக்குமதி பண்ணறது ரொம்ப தடைபட்டு க்கு சோ இந்த நிலை மாறணுனா உலக நாடுகள் நா இப்ப இருக்கிற போர்க்கால சூழ்நிலை இதெல்லா மாறி நமக்கு வந்துட்டு மாற்றங்கள் நடந்தா நம்ம நம்மளோட இந்த எரிபொருள் தேவையு பூர்த்தியாவுனு நனைக்கிற ஆனா இது வந்து ஒரு தக்காளிகமா இருக்கலா ஆ ஆனா இது வந்து முடியறதுக்கு சில காலங்களும் கூட எடுக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வந்துட்டு எரிபொருள் வந்து தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கலாமான்னு தோணுது ஏனா அதனால தான காற்று மாசுபடுது அப்புற இவ்ளோ இவ்ளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான நம்ம அத கொறச்சிக்கிட்டா கொஞ்சோ பிரச்சனைய தடுத்துக்கலான்னு நனைக்கிற
இப்போ நீங்க சொல்றது வந்துட்டு அ நடக்குமான்னு தெரியல பட் ஆனா இது நடக்கிறதுக்கு வா வாய்ப்பு கூறுகள் வந்து பாத்தீங்னா ரொம்ப கம்மி ஏனா இப்ப இருக்கிற நவீனமயமாக் கல் வந்துட்டு எரிபொருள் இல்லாம எதுவு நடக்காது இப்ப பாத்தீங்னா எரிபொருளு
கணிப்பா கண்டிப்பா ம் ம்
எடுக்றாங்க அ சுற்றுச்சூழல்ல இருந்து தா எடுக்றாங்க க அதாவது பாத்தீங்னா அதுவுமே சில கேவ் வாயுக்கள் வந்து மாற்று பொருளா கொண்டு வந்தா கூட அந்த வாய் வுக்கள் எங்கர்ந்து எடுக்றாங்க அதுவு பூமிய பொளந்துதா எடுக்குறாங்க அதுவு பூமியில இருந்து தா கெடைக்குது அதுவுமே எங்கேயுமே பாத்தீங்னா மா ற்று பொருளு நீங்க வேற எதுக்கு போனா அதுவுமே பூமிய பொளந்து பூமி தாய உட அ அ அ அ அவ் அதுல இருந்துதா எடுக்கறதனால நம்ம வந்துட்டு அதையு நம்ம தண்ணில பெற முடியுமானு தெரியல ஏனா ஒய் இந்த நவீன மாய நவீன மாயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆ முழுக்க முழுக்க அது நம்ம இத நம்பி தா இருக்கோ வேற மாற் று வந்தால் ரொம்ப நல்லது
ஆமா ஆமா கண்டிப்பா ரொம்ப ஆம் நன்றி தோழர் ரொம்ப வாய்ப்பு கெடச்சா மீண்டு பேசலா ம் அவே
கே நன்றி நன்றி